கேக்குதா?
கேக்குதா?
ஆ கேக்குது கேக்குது.
என்ன பண்ற?
சாப்டுட்டு இருக்கே. நீ என்ன பண்ற?
நா சும்மாதா இருந்தே. காலைல நிஷ்வானாக்கு செரி அவ போய் தனியா இரு ப்பாளே சொல்லிட்டு செரி ஃபோன் பண்ணி சொன்னே.
ஹெ
அதுக்கு அவ இல்ல நேத்தே லீவ் ஆய் ட்டு அதனால நா போறே அப்பப்பா அ ப்ப நாங்க மட்டு என்ன லீவ் எடுக்கலையா?
ஆ
அப்டி கேட்டே. போய்ட்டா அவ ஆ போய் த தனியா உக்காந்துருப்பா உக்காரட்டு.
எனக்கு காலைல ஒரு ரீல்ஸ் அனுப்பிருந்தா.
ஒனக்கா?
ஆ அனுப்பி ட்டு ஒரு பதினோரு மணிக்கே அன்சென்ட் பண்ணிட்டா. அப்போ நா பாத் தன்னா அன்சென்ட் பண்ணிட்டா.
ஆ
ப்போ நா மெசேஜ் பண்ணி உனக்கு என்ன பிரச்சன என்ன ஆச்சு அப்டி சொல்லி கேட்டே. அப்போ இல்லடி ஒன்னு இல்ல ஏ அப்டி சொல்லிட்டு இல்ல ரீல்ஸ் அனுப்பிட்டு எதுக்கு அன்சென்ட் பண்ண அப்டி கேட்டே. அ இல்ல தோணு ச்சு அதனா அன்சென்ட் பண்ணிட் டே அப்டின்னா அப்றோ ஓகே அப்டின்
சாப்டாச்சா?
ஓ சாப்ட்டே. காலைல எப்போ காலைல ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்குதா சாப்ட்டே.
என்ன சாப்ட்ட?
என்ன சோறு வேற என்ன? அது என்னடி? ஏதோ ஒரு பொறியல் இருக்குல பீ பீட்ரூட் பொரியல்
ம் ஆன்சி ஸ்கூலுக்கு போயிடுச்சா?
அன்சி
ஸ்கூலுக்கு போயிடுச்சா?
ஆமா.
நா சோறு ரசோ கைமா
ஆ
ம்
நேத்து பிரியாக்கு போன் பண்ணே.
ஆ
இப்ப பிரியாவோட இப்ப நீவே லவ் பண்றால்ல ஒரு பையன
ஆமா
மில்ட்டன் மில்ட்டன்
மில்டன் ராய் ஆமா
அவ வந்து அவ ஒரு பிளே பாய்யா மதஸ்லி
ஐயயோ
இது வந்து பிரியாக்கு எப்டி தெரிஞ்சுதுன்னா பிரியா போறு இன் அ வேலைக்கி போறால்ல அங்க ஒரு புள்ள இருக்கு. அந்த புள்ளையோட ஃப்ரெண்டோட எக்ஸ்தா மில்டன் ராய்.
ஆ
இப்ப நிவேதாக் தெரியுமா இது?
யாது ப்ரியா நேத்து எங்கிட்ட சொல்லிட்ருந்தா இப்டியெல்லா சொல்றாங்க அஃபி நா என்ன பண்றது அவள்ட்ட போய் சொன் னா ஆ அவ எப் பிரிக்கிறேன்னு நெனைச்சிருவா. அதுவு சொல்லாம இருந் ஆ லா ஸ்ல கேப்பால்ல ஒனக்கே தெருஞ்சு ஏ எங்கிட்ட சொல்லாம இருந்த ஆ அப் டின்னு அவ சொல்லுவா நா என்ன பண்றது டீ ஏங்கூட கான்ஃபிரன்ஸ்ல இர்ரி அவ என்ன பண்ணுவா என்ன பேசுவான் தெரீல அப்புடின்
ரெண்டு பேர் பேசிட்டாங்ளா?
ய ஆஹா பேசல நேத்து சொல்றே சொன்னா சே ரி நீ சொல்லு என்னாகுதோ பாத்துக்லா ஏ எம் அவ்வ வேற சொல்றா நீ அதுவு இது போய் சொல்லாமந் தா அது வேற தப்பாயிடு தெரிஞ்சுட்டே எதுமே பண்ண மாட் டிற எதுவு சொல்ல மாட்டிற நீயு உ ஃப்ரெண்ட அ குழிக்குள்ள தள்ற மாரி இருக்கு நீ போய் எதுக்கா இர்ந்தாலு சொல்லிரு அதுக்கப்றொ அவ முடிவு என்னவா இருந்தாலு எடுத்துக்கட்டூ அப்டி சொன்னே அப்போ நா சொல்றே எங்கம்மாவ தாருக்கு இப்ப சொல்ற சொன்னா நே த்து நைட்டு இப்ப ஆ சொல்லு அப்டி சொன்னே அதுக்கப்றொ அவுங்கொம்மா பக்கத்துல வந்து ஒக்காந்துருச்சு வேண்டா எங்கொம்மா வே றருக்கு ஏற்க னவே நிவேத்தாவ தப்பாவே நெனச்சுட்ருக்காங்க இன்னி இது வேற சொன்னா எங்கம்மாக்கு போதூ
ம்
நா நாளைக்கு சொல் றன் நா நாளைக் கான்ஃப்ரன்ஸ் போட்ற லைன் லெயே இரு நீ அப்டி சொன்னா
ஏங்க பேசிட்டாங்ளா
பேசிட்டாங்க அவுங்க ரெண்டு பே பேசிட்டாங்கன்னா எப்டி என்னானா என்ன அவ்ளொதா
ஹா ஏ அப்புடி பெஸ்ட்டு ஃப்ரென்ட்ஸா இருந்தாங்க
ம்
நிவே அ னா பர்சனா கூட பேச வேண்டியதானே பேச வேண்டியதான் அ யான்டி யான்டி இப்டி இருக்கீங்க பேச வேண்டியதானடி எப்டியொல்லா இருந்தீங்க நீங்க ஏ
அஹ்
எப்டியெல்லா இருந்தமோ அப்டியெல்லா இப்ப இல்லடி அப்டி சொல்லிட்டு
அன்னக்கி அவ அப்டி இல்லையே
ஆ நா சொன்ன பேசலா நானு ஓ அவளே ப்ளாக் பண்ணி வச்சுருக்கும்மோ நம்ம எதுக்கு போய் வழிய போய் நம்ம பேசணு அப்டி சொல்லி ட்டு நாம் பேசல அப்டி சொன்ன
நீயுந்தான ப்ளாக் பண்ணிருக்க
நால்லா ப்ளாக் பண்ல
ஓ அ ஏ
நா ப்ளாக் பண்லயே அவதான ப்ளாக் பண்ணிருக்கா
நாலா ப்ளாக் பண்ணிட்டே
ஆ
நாலா அப்பவே ப்ளாக் பண்ணிட்டே
நா ப்ளாக் பண்ல ஃபோன் கால் மட்டு அன்ப்ளாக் பண்ணிருக்காவ அன்னக்கி ‌அதோ மறுப டி ப்ளாக் பண்ட்டாளா என்னன் தெரில
அவ பண்ணிருக்க மாட்டா வாத்து பண்ணிருப்பா
ம்
அவச்சரி பேசிட்டு அன்ப்ளாக் பண்லான்ட்ருப்பாளா இருக்கு
ஹோ
அப்டியா கூட இருக்லா
மீட் பண்லாவம்மா அடுத்த மாச மீட் பண்லாவமா நிவே சொல்றா
சொன்னே நீங்ளு போங்கடி பேசாம அப்டி
அஹ்ஹ அ சொல்றா டி என்னடி பேச்சுவார்த்தையே இல்ல போலாம்போலா சொன்னீங்க என்னை அ ஒரு மூச்சு பேச்சுல்ல அப்டின்னா டி எகிட்ட காசு இல்லடி ரி காசு இருந்தா நாலா என்ன டெய்லி பத்து டைம் போலாமா போலாமான் கேப்பே
இவ என்ன ஐஃபோன்லா வாங்கிட்டா போல
ஐஃபோன் வாங்கிட்டா ஆண்ட்ராய்ட் ஃபோனு வச்சிரு க்கா
ஐஃபோன் யார் வாங்கி குடுத்தா
ஐஃபோன் அவளே வாங்கிருப்பா போல வீட்ல வாயிங் குடுத்துருப்பாங்க
வெ வேலக்கி போறலா அவ
போயிட்ருந்தா இப்ப போறதில்ல
ஓ ஓ
சூப்பர் மார்க்கெட் போனாலாமா அங்க போய் ஷால்லாம் போட சொன்னாங்களா
அனால வன்ட்டாளாமா
டாகாது தான, அனால வன்ட்டா அது எதோ என்ன இன்டர்ன்ஷிப் போயி இது வப்பாங்கல்ல
எது
சட்விகேட்டு அ து ஆற்நூறுவா குடுத்து ஃபேக்கா ரெடி பண்ணாலாவா
அய்யய்யோ
ஃபேக்காவு ரெடி பண்ணிக்லா இப்ப அவுங்க ஃபோன் பண்ணி கேட்டா ஆமா எங்க கன் எங்க கம்பெனிலதா இன்டர்ன்ஷிப்பு பண்ணாங்க அப்டின் சொல்லுவாங்க
ஓ ஓ
ஓ அன்னால ஆற்நூறுவா குடுத்து பண்ணாலாம் மா அதுனாலயெ காசு இல்லையாமா அவள்ட்ட அடுத்த மாச போலான் டீனாவ காசு எடு அதுக்குள்ள காசு ரெடி பண்ணி வைங்க எல்லாரூ போய் ஐஃபோன் வேற எடுக்கனுமே தா மா ஃபோட்ட எடுக்கலா
உ ஹ... இச்
தமீமா எங்க
சாப்டுட்ருக்கு
பரவாலையா உங்களுக்கு ஒடம்பு
ஓ......
ஆ
இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போலான்னு பாத் கா போ முடில என் அத்த என்னத்த சாப்புது
ம் இம்.....
ஆ
போ முடில
இச் டாக்டர்க்கு ஏதோ வொர் திருப்பாமா அதுனால அவங்க வரல அப்டின்டு ம்
ம் சாச்சி காஸ் கொண்டுவந் தந்து தா
ஆ டன்சு
ஆ
காலைல டன்ஞ்சா மா ம சொல்லுச்சு இச் ம் எங்க உமா வந்துருச்சா
எங்மா வந் துச்சி எங்மா ஒரு ஒன்றைக்கு வந்துது ஒன்ற மணிக்கு வந்து து யாரோ பௌத்தானாங்கல்ல
ஆ ஆமா ரெண்டாது இதில்லாம யாரு ஒட்டனா
செட்டிபாளையத்துல யாரோ மூத்தனாங்க
செட்டிப்பாளையம்மா
தெரில யாரோ செட்டிபாளயத்துல மௌத்தாமா எதோ ஒரு அக்கா பாட்டி
வேற
எதோ பாட்டி அந்
ஆ அந்த அக்கா இருக்குல ஒரு அக்கா நம்ம கூட ஒரு தக்காவ பாத்து பயப்புடுவோமே அந்த அக்கா அந்த அக் க்கா அங்கயா
ஆ
ஒரு அக்கா இருக்குல அந்த அக்கா பேரென்ன நீ கூட அந்த அக்கா இந்த அக்கா இங்கேதா இருந்துச் சே அப்டி சொல்லுவில
நானா
ஆமா நம்ம பஸ்ல வரும்போ கூட அந்த அக்கா வரூம்ப்ல
தெரிலடி
என்ன தெரியலங்கற சுருட்ட முடியாயிட்டு ஒரு அக்கா கொண்டய போட்டு
மறந்துட்ட
சொலையாக்காவும அந்த அக்காவு கூட ஒட்டுக்கா போனாங்கள பஸ்ட்டாப்லருந்து லூசு அ
ஏ குரூப்ல அந்தக்காவா இருக்கு
குரூப் குரூப்ல வந்த ஃபோட்டோலா நா பாக்ல அந்த அக்கா தெரிஞ்சவங் நா ந கேக்குறே
சாலையா காக்கிட்டா இருஞ்அவங்களானு கேக்குறியா
ஆமா